ஹலோ
சொல்லு
கேக்குதா
உம்
அது பேசி முடிச்சுஅப்பறோம் நெறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கே கேட்டுச்சா இது பண்ண தெரியல அதான் லென்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு இதாஉக்காந்து பாத்துட்டு இருந்தேன்
ச
உஹம் நாளைக்கு கூடப் போறீங்களா நீ அவனும்
நாளைக்கு நான் மட்டும்தான் போறன் அந்த கோவில் ப யானா
இது அந்த ராமநாதபுரம்
இன்ட்ரெஸ்ட் அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்ட் உ ஓகே
இப்படி பேசிருக்குக்கும் போது நடுவுவில கொஞ்சம் பேசாம இருந்தா அது அக்செப்ட் பண்ணிக்குமா
பண்ணிக்கும்
ஆஹ
செரி படத்துக்கு போறீங்க
செரி நான் நாளைக்கு கால என்ன ஏதுன்னு பா்த்துட்டு சொல்றே அப்படின்ன
செரி
சொல்ல போன இந்த வரைக்கும் கும் அந்த பிரபு ஆ ஆளோட ஃப்ரெண்ட் இருக்குதுல அவளுக்கு என் பேரு கூட தெரியாது
செரி அது
ம்
செரி அவளுக்கு என்ன ஆமாப்பா செரி அதனால என்ன
சொல்றேன் நானு அதான் நாளைக்கு கால அவனிட்ட போன் அடிச்சு வெளையாண்டுட்டு இருக்கேன் ஏ நீங்க ரெண்டு பேரும் லவர்ஸ் நீங்க போயிட்டு எதுவும் பாப்பீங்கடா படம் பாப்பீங்கடா நா எப்படிடா அந்த பிள்ளையோட உட்காந்து பாக்குறது பாலக்க அங்குட்டு இல்ல முன்ன பின்ன பேசி இது பண்ணான் கூட ஏதோ
இன்னைக்கு வந்தானுங்கள ஆஹ் ஹலோ
ஆஹ் சொல்லு
இன்னைக்கு வந்தாங்களா உன்னோட ப்ரெண்ட்ஸு அவங்கள ஃபர்ஸ்ட் மீட்ல நல்ல பேசினாங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் மீட்லயே படத்துக்கு தான் போவீங்கன்னு இருக்கு
சரி இப்ப ஏன் நீ ஒரு நூறு ரூபா ஜி பே பண்ணவிடு சொன்னல
உம்
அது நீ சாப்பிட்டது கொடுக்கணுமா இல்ல ஒன்னு உன்னோட ஷேர கொடுக்கணுமா இல்லை நீங்க கேட்டாங்கன்னு சொல்லி அனுச்சு விட்டயா அனுச்சுட சொன்னியா
அவனதா எனக்கு செலவுக்கு சூடி அவனுங்க எங்கயோ டிரஸ்ட் கூட்டு போனதா அவங்கதா கூ கூட்டிட்டு போனதா அவங்கதா பெட்ரோல் போட்டுதா அவங்கதா உ சா அப்ப அதுக்கு அவனு அவன் எந்த காசு இல்லாத ப்போ நா அவன்ட்ட கேட்டு இருக்க ஒண்ட காசு இல்லாத போ அவன்ன்டா என் விஷ்ணு கிட்ட
செரி
அதனால அவங்களுக்கு வேணும்ன்றப்ப எனக்கு எண்ட கேட்டுருக்காங்க
ஹம் சேரி சேரி
ஏனுங்க
தப்பல்லா எதுவு இல்ல கேட்ட நானு கார் யாரு ஓட்னது கார் காரு யார் ஓட் னது
சிட்டிக்குல த ஒண்ணா சிட்டி சிட்டிக்குள்ள தர்ம ஒண்ணா சிட்டிக்கு அவுட்டர்ல அங்கங்க வரும்போது
ம் ஓகே ஓகே எங்க ம மருத மல போய்ட்டு ஃபஸ்ட்டே மருதமல தானா
எங்க
எங்க
ஹே கொஞ்சம் சத்தமா பேசே
ஆ பேசும்முள்ள சத்தமா பேசுனா தல வலிக்குது
தத்தமா பேசினா தல வலிக்குதா ஏன் சத்தமா பேசுனா தலவலிக்குதுன்ற இன்னாச்சு ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக் இக்குதா
கேக்குது
ஏ சத்தமா பேசுனா தலவலிக்குதுன்றே
தெரில
ம் செரி செரி ஃபர்ஸ்ட் எடுத்த உனே மருதமலைதான் போனீங்களான்னு கேட்டே ஹலோ
நீதா எதுமே பேசல
ஃபஸ்ட் டிட் எடுத்த உனே மருதமலை தான் போனீங்களானு கேட்டன் நானு
நா இல்லன்னு அவகிட்ட எப்பவே சொல்லிட்டேன் ஃபஸ்ட்ட் வந்து ரித்துக்கு டிரரெஸ் எடுக்க போயிட்டேன் அதுக்கப்பறம் தா மருதமலை போனோம் அதுக்கப்பறம் தா வந்து சாப்ட்டோன்னு
ம்
அப்பறம் தயவு செஞ்சு கேக்கலனா தயவு செஞ்சு ஃபோனை நல்லா காது கிட்ட வச்சு பேசு
இந்த எல் ஸ்பீக்கர்லயும் போட முடியாது நான் ரைட் சைடு தா வச்சு நல்லா அழுத்தி பேசுற இப்பதா நீ பேசுறது நல்லா கேக்குது லவுடா
ஆ கத்தி கத்தி மோகு உம் நல்லாதா கேக்கு
சேரி ஓகே ஓகே ஐஸ்கிரீம் சாப்ட்டல அதனாலதா தலவலிக்குது ரொம்ப கூலிங்கா சாப்ட்ருப்ப
நா திட்டிருவ நெஜமா அப்பற திட்டிட்டனா திட்டிட்டன் சொல்லக்கூடாது
இப்ப நா என்னா சொன்ன ஐஸ்கிரீம் சாப்ட்டு இருந்துருப்ப கூலிங்கா அதனால தலவலி
அது ஒன்னு நா சாப்பல பத்து ரூவா ஐஸ்க்ரீம் அது எப்டி அவ்ளோ ஆயிருக்கு
ஏய் பத்து ரூவா ஐஸ்கிரீம்னாலு அது ஐஸ்கிரீம் தான கூலிங்கா இருந்தாலு அதுவும் கூலிங் தான ஒரு சில பேத்துக்கு நார்மலா ஒ ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் சாப்ட்டாலே சளி புடிச்சிக்கு தலைவலிக்கு அதனால தான சொன்ன
எனக்கு ஒன்னு அப்டி கெடையாது
அது எப்டி எனக்கு தெரியு ப்பா இதுக்கு முன்னாடி உன எத்தன தடவை ஐஸ்கிரீம் வாங்கி குத்துருவே ஒரே ஒரு தடவ ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணி வுட்டது அவ்ளோதா அப்பவு சாப்ட்டு தெம்பாதா இருந்த ஹ அப்பெய
என்ன சொல்லு
லெவன் ஓ கிளாக் பதினோரு மணி எ எனக்கு ஃபோனு வேற ஒரு மாரி மக்கர் பண்ணுது எரிச்சலாவுது எனக்கு ஹேங் ஆயிட்டே இருக்குது ஒடச்சு போட்டலான்னு தோணுது எனக்கெல்லா அப்டியே ஹலோ ஹலோ ஹலோ ஏய் கேக்குதா
நா கேட்டுட்டுதா இன்னொரு டைம்
வச்சிட்டு போயிருவியா ஏய் என்ன வச்சுட்டு போறன்ற எனக்கு முடிக்கணு நா இவ்ளோ நேரோ பேசிட்டு இருந்தே நீதான் எதுவு பேசாம அமைதியாவே இருந்த ஹாட்ஸ்போர்ட்ல கனெக்ட் பண்ணிருக்கியா இல்ல மொபைல் டேட்டால இது பண்ணிட்டுருக்கியா
என்னது
எதுல கனெக்ட் பண்ணியிருக்க மொபைல் டேட்டாவா ஹாட்ஸ்பாட்டா அவ ஊரு கெளம்பிட்டாளா சரி ஓகே ஓகே கொஞ்சம நேர அந்த கால் பேசி முடிக்கிற வரைக்கும் அந்த அப்ளை பண்றது கொஞ்சோ கொஞ்சோ நேர கழிச்சி அப்ளை பண்ண முடியுமா
நீ பேசிட்தா இரே நா உன்ன பேசுறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தானே இருக்கே ரெஸ்பான்ஸ் பண்ணாமயா இருக்கே
நடுவுல நடுவுல சைலன்ட் ஆயடுறா அதா அதனாலதா சொன்னே அது கொஞ்ச நேரொ கழிச்சு அப்ப அப்ளை பண்ணலாம்ல அப்டின்னு திவ்யா இருக்காளா ரூம்
நா உன்ன கூப்புற
ஆஹ்